அலோ அலோ கேக்குதா சிஸ்டர்
கேக்குது சிஸ்டர் உங்களுக் க்ளியரா இருக்கா
ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இர்க்கீங்க
அ நல்லாருக்கே நீங்க எப்டி இர்க்கீங்க
நானு நல்லாருக்கே பிள்ளைங்கல்லா நல்லார்க்காங்ளா
ஆ எல்லாரும் நல்லாருக்காங்க அங்கே பிள்ளைங்கள்ளா நல்லார்க்காங்ளா
இங்கே எல்லாரு நல்லார்க்காங்க சிஸ்டர்
அ சாரி சிஸ்டர் ஃபஸ்ட் நீங்க கால் பண்ணப்போ நா அட்டன் பண்ண பட் டக்குனு என்னன் தெர்ல கால் கட் ஆயிருச்சு
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
ம் சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே சிஸ்டர் எங்க வீட்ல இன்னைக்கி அந்த மீன் குழம்பு சொன்னல்ல அது இன்னு கொஞ்ச இருந்துச்சு நா எனக் மனசே வல்ல கீழே ஊத்துறதுக்கு அதுவு சுண்ட வைக்க சுண்ட வைக்கதானா குழம்பு டேஸ்ட்டாருக்கு அதனால அது இருந்துச்சு அது போக இன்னைக்கு தயிர் தயிர் வச்சு சாப்ட்டுக்ட்டோ நாங்க ஏ பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகமாட்டேனு அடம்புடிச்சு வீட்ல இருந்துட்டா
ஆஹா
அதா அவங்ளுக் மட்டு ப்ரோ ஒரு முட்டையை மட்டு அவ்ச்சு குடுத்து நாங்க அப்டியே எல்லாரு சாப்ட்டுட்டு அது தா நைட்டுக்கு தோசை ஊத்தி குடுத்துட்டு சட்னி வெச்சு குடுத்துட்டு வேல முடிஞ்ன்ச்சு நீங்க என்ன பண்ணீங்க என்ன சாப்ட்டீங்க
ஓகே ஓகே இன்னைக் தோசையா அப்போ
ஆ ஆமா சிஸ்டர் தோச தேங்காய் சட்னி
சூப்பர் சூப்பர்
நீங்க வெரைட்டியா வெரைட்டியா சட்னி எல்லா வெப்பீங்களா எங்க வீட்லல்லா வந்துட்டு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி மொளகா சட்னி இது மூணு சட்னி தா வைக்கிறோ மாத்திமாத்தி மாத்தி மாத்தி நமக்கே கடுப்பாயிரு அதேதானா எல்லா பக்க கோ அப்டிதாருக்கோ வெரைட்டி ட வெரைட்டி நம்ம வந்துட்டு யூ டி யூப் கல பாத்தட்டு நம்ம வெரைட்டியா எல்லாம் ட்ரைப் பண்ண அது டேஸ்ட் நல்லா இருக்கு மாடேங்குது ஹம்
ஆஹஹ ஆமா புதினா சட்னி ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க
புதினா சட்னி சட்னிக்கு அதாவது தோசைக்கு ட்ரை பண்ண மாட்டோ மேக்சிமம் வந்துட்டு இப்போ நம்ம வீட்ல கறிக்கொழம்பு ஏதாவது மட்டன் கொழம்பு சிக்கன் கொழம்பு அந்த மாதிரி கொழம்பு ஏதாவது வெச்சிருந்தல ஆட்டுக்கு அந்த மார்லா வெச்சிருந்தா நாங்க தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது காய் எப்போவு பொறிப்போங் கா ஏதாவ்து இருக்கு எங்க வீட்ல நான்வெஜ் வந்து காய்கள் ஏதாவது பொரிச்சிருக்கணு அந்த மாதிரி அப்டி எதுவு இல்லாத பட்சத்துல இந்த மாரி தொவையல்ருக்கு சொல்லுவாங்க தொவையல் மாரி அரைச்சிக்கிட்டு அத சாப்டுவோ
அப்படியா
உம் அந்த மாதிரி
ஓகே ஓகே ஓகே
தோசைக்கெல்ல வெச்சு குடுத்தா புடிக்காது அவங்ளுக்கு
இட்லிக்கு தா நல்லாருக்கு
ஆம்மா
இங்க நானுமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இது தா வெப்பே மத்தபடி எதுவு இதுவரியா வெச்சதில்ல
இப்போ நாங்க இருக்க பக்கம்லா நறைய வைக்கிறாங்க சிஸ்டர் ஒரு அக்காலா சொன்பீட்ரூட் சட்னி பீட்ரூட்ல சட்னியா அப்டின்னு நா கேட்டே ஆமா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்றாங்க அது எப்டி இனிக்கக்கா அப்டின் தான் சூப்பரா சாப்பிட்டு பார்த்தாதான்க்கு தெரியு அப்படின்றாங்க என்னதா இருாலும் பீட்ரூட் இனி க்கும்ல சிஸ்டர்
ஆமா அதுலே தோச கூட பண்வாங்க தெரிமா வெரைட்டி
செய்வோ அது நல்லாருக்கு அதுக் நாங்க தேங்காய் சட்னி வெச்சுப்போம் அது நல்ல டேஸ்ட் தேஸ்டா யோசன இருக்கு தோச பீட்ருடு பருப்பு பருப்பு எல்லா அடை தோச மாரி பட் பீட்ரூட்டு சேர்த்துக்குறது அந்த மாதிரி
அதுவு சரிதா அது சரி அஹ ஓகே ஓகே சிஸ்டர் அப்பறோ பிள்ளங்கல்லா தூங்கிட்டாங்களா
தூங்கிட்டாங்க சிஸ்டர் அவங்கள தூங்க வக்கிறதுதானே பெரிய வேலையா இருக்கு நமக்கு அவுங்க தூங்குனாதா நம்ம வந்து சரி ஓகே கொஞ்ச நேர ஃப்ரீயா பேசலா அப்படின்னே நம்ம கால் பண்ணலா அப்படின்ற ஒரு முடிவே எடுக்க முடியுது உங்கட்ட பேசணுனா கூட அவங்க தூங்குனா தானே நா ஃபோன் அடிக்கிற மாரி இருக்கு இல்லன்னா வந்து ஃபோன புடிங்கறாங்களே அம்மா குடு குடு கூட நா பேசுறேன்னு வாங்கிருவாங்க
குட்டி பொண்ணு அது மாரி பண்றா
ஆமா குட்டி பொண்ணு பேசவே விட மாட்டா யாரா இருந்தாலு குடு குடு குடுன்னு வாங்கி தாத்தானு அவுங்க அக்காட பேசுற மாரி பேசிட்டு இருப்பா
அது செரி வாண்டுப்புள்ள
ம் உங்க பையன் என்ன பண்றா சும்மா இருக்கானா ம் சாப்பட்டு படுத்தாச்சா ஓகே ஓகே சிஸ் என்ன சாப்ட்டீங்க நீங்க
கேட்டிங்கனா இன்னைக்கி ரைஸ் தா சாப்ட்டே ஒயிட் ரைஸு
ஆ
அதுக்கப்புற இன்னைக்கி மீனு அப்புடிங்கிறதுனால சோறு சாப்ட்டாச்சு
ஔ ஆ அது கரெக்ட் தா நானு அப்டிதான் நா மேக்சிமம் நைட்ல வந்துட்டு சாதந்தா சாப்புடுவே காலையில சாத மதியத்துக்கு சாதம் பண்றோல்ல அதுல எப்படியு மிச்ச இருக்கு என் பொண்ணு சாதம் தா சாப்பிடுவா தோச இட்லிலா புடிக்காது அவளுக்கு நைட்லயு சாதமே தா கேப்பா ஆ புடிக்கு ஆனா சாதம் தா கேப்பா சோர் சாப்புறியா நீ தோசை இட்லி எதாவது ஊத்தி தரவா அப்படின் கேட்டா கூட எனக்கு சோர்தாமா வேணு அப்டின்னு சொல்லிருவா நானு செரி ஆ நானு செரி அஸ் சாத சாப்ட்டா கொஞ்ச வயிறும் ஃபுல்லான மாரி இருக்கும் புள்ளைங்களுக்கு இல்ல வந்து பசிக்குதுன்னு சொல்லாதுங்க ஏன்னா டிஃப டிபன் வந்து சும்மா ஒரு தோ சாப்பட்டாலு ஒரு தோசை சாப்புடுவா ஒரு இட்லி சாப்புடுவா அது நமக்கு வயித்துக்கு சாப்புட்ட மாரி இருக்காது இது கொஞ்ச கம்மன்னு கடக்கும்ல
ஆமா ஆமா அதுனால
ம் அவுங்கல்லா என்ன ஓடி ஆடி வெளாடுறவங்கல்ல டக்குன்னு சொல்
ஆமா அவுங்களுக்கு அவுங்களுக்கு சீக்கிரமாவே ஜெரிமானோ ஆகிரு
ஆமா
அப்புடிங்கிறப்போ ஒன்னு தெரியாது
கண்டிப்பா சிஸ்டர் அப்டிதா இப்போ நீங்க இப்போ நாங்கல்லா வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி தா ஆனா இப்ப வந்து மாமனார் மாமியார் நாங்க இருந்து எங்களுக்கு சமைச்சு எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாக்குறதுக்கே எங்களுக்கு இதுவா இருக்கு நீங்க வந்துட்டு அம்மா அண்ணா ஒயிஃப் எல்லாரோட இருக்கீங்கன்னு சொல் றீங்க எப்புடி அது உங்களுக்கு எல்லா செட் ஆயிச்சா எப்பவுமே கச்சி மிச்சா கச்சி மிச்சான்ற இருக்க மாரி இருக்காதா உங்களுக்கு
எங்களுக்கு இதுதா பழகிருச்சு இதுதா நல்லாவு இருக்கு ஆமா
நல்லாவு இருக்கும் அதுதா
வீட்ல புள்ளை எங்க அம்மா அப்பா அதுக்கப்புற அண்ண ஒய்ஃபு அண்ண பசங்க அந்த மாதிரி இருந்தா நல்லாதா இருக்கு
அது உண்மைதா ஆமா எனி டைம் அதுவு பசங்க சத் எனி டெம்மு வீட்டுக்குள்ள வெள்ளறா சத்த கேட்டாலே அது ஒரு நல்லா தா இருக்கு என்ன எல்லாத் நேரமுல்லா நமக்கு வந்துட்டு ஒரு டென்ஷன்லியோ ஒரு ஒர்க் ப்ரெஷர்லயோ ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ நம்ப இருக்கையில அவங்க கத்தையில தா செம்ம கடுப்பாகுது வேற என்ன
ஆமா அதுதா அந்த டைம்ல மட்டு கொஞ்ச இதா இருக்கு
யம்மா இன்னிக் உங்களுக்கு ஸ்கூல்லா எப்டி போச்சு
இன்னிக் என்ன கொஞ்ச கஷ்ட்டமாதா போச்சு இன்னிக்கு வந்து ஒரு டீச்சர் லீவ் போட்டாங்ளா அத்னால ஆமா அதனால இன்னிக்கு மொத்தமா சேத்து வெச்சி பாத்ததுனால
கொஞ்ச கஷ்ட்டமா ந்துருக்கு ம் வேற ஐனூறு க்ளாஸ் ஸ்டூடன்ஸ் து சேத்து வச்சி பாத்தீங்க அப்டிதானே ரெண்டு க்ளாஸ்சா பிரிச்சிருக்காங்ளோ
ஆமா ஆமா ரெண்டு் ஃபஸ் ஸ்டாண்டர் ரெண்டு க்ளாஸ் உண்டோ அத வந் து ஒன்னா சேத் துவச்சதுனால
சேத்து வச்சி பாக்கணு ம் அப்ப இவுங்க எல்லாருக்கு டைரி எழுதி குடுக்கணு நீங்க
இன்னக்கி நா டைரி எழுதி குடு கல ஏனா மொத்த நுப்பத்தி நாலு நா எப்ப உக்கந்து எழுதுறது
கொண்டு போய் எழுதுறத்தா
அது அதுக்கே டைய ஓடிரு அப்டி பாத்தே என்ன பண்ணேன்னா செரி குரூப் இருக்குல்ல அதுல போட்டு விட்ருவோனு சொல்லி ஏ அ குரூப்புல போட்டு விட்டுட்ட
இப்ப அந்த ஒரு வசதி வந்துருச்சுல இப்போ என்ன ஒரு ப்ராஜெக் பண்றதா இருக்கட்டு எதுவா இருக்கட்டு இல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசிஷன்ல மீட்டிங்கா இருக்கட்டு பெற்றோர வர சொல்னு அப்டின்ட அப்டி எதுவா இருந்தாலு இந்த குருப்ல போட்டா எல்லாரு பாத்துட்டு வந்துருவாங்க
ஆமா ஆமா ஆமா எல்லார்மே பாத்துருவாங்க அந்த நம்ம குரூப்பு இருக்கு இப்ப என்னன்னா நாங்க டைரி எழுதி குடுக்குறோம்ல டைரி எழுதி குடுத்தாலு இந்த டைரிய போட்டோ எடுத்து குருப்லயு போட்டு விடணு
ஓ இப்ப ஸ்கூல்லருந்து ஓப்பன் பண்ணி சிருக்கீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரன்ஸ்சோட நம்பர்லா வாங்கி மொத்தமா எல்லாரோயு குரூப்ல ஜாயின் பண்ணி
ஆமா ஓ இப்ப எல்கேஜி மிஸ்சு அவுங்க எல்கேஜி ஸ்டூடெண்ஸு அப்டி ஒவ்வொரு க்ளாஸ்கு ஒவ்வொரு டீச்சர்ஸ்ஸுடே இது அப்டி வச்சிருப்பாங்க
ஏனா வந்து டைரி எல்லாரு எடுத் பாக்கத வச்சத்துல ஃபோன பாத்தே ஹோம் ஒர்க் தெருஞ்சுக்லால்ல கண்டிப்பா அதுதா நெறைய விஷியங்கள் மாறிச்சி இப்போ ஆமா
டைரி எழுத முடியா டையத்துல இந்த மாதுரி போட்டு விட்டல்லா ஷ்டா டைரி வர்றதுக் முன்னாடி நா அந்த அதுலதா போட்டு விட்டுட்ருந்தே குரூப்புல தா போட்டு விட்டுட்ருந்த அதுக்கப்புறோ தான டைரி குடுத்தாங்க
ஓ சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர் ஹலோ
கேக்குதா சிஸ்ட்ட
ஆ கேக்குது சிஸ் அப்பப்போ நெட்ஒர்க் இ்ஷு ஆயிருது நமக் என்ன பண்றது நீங்க என்ன என்ன பைஜி போனா இல்ல நார்மல் ஆண்ராய்டு தான பழைய மாடலா
ஆ பைவ் ஜி போன் தா இங்க நா வந்து எங்க வீட்ல ஒய்பை இருக்கு அதெல்லா கனெக்ட் பண்ணியிருக்க
ஓ ஓகே ஓகே ஒய்ஃபை எப்போவு ஒய்ஃபை இருக்கோ
ஆமா ஆமா ஒய்ஃப்
அந்த ஒய் ஃபை கனெக்ஷன் எல்லா எப்டி பண்றாங்க எனக்கு அதெல்லா தெரில என்ன மாரி பண்ணணு அப்டி தெரிஞ்சா கூட நம்ம நம் ஒய்பை கனெக்ஷன் பண்ணிட்டா கூட லேப்டாப்ல இருந்து எல்லாதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்ல
ஒய்ஃபை கனெக்ஷன்
ஆ ஒய்ஃபை கனெக்ஷனா நம்ம மாட்டுக்கு லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்ல நாலாம் பண்ண முடில லேப்டாப் இருக்கு லப்டாப்ல கூட நாங்க ஒய்பை கனெக்ஷன் இருக்குனா வாட்ஸ்அ லப்டாப்லயே யூஸ் பண்ணிட்டு போய்டலாமே
அப்படியா ஓகே ஓகே ஆஹா ஓகே ஓக்
ப இப்பதான் ஆ போச்சு சிஸ்டர் இன்னைக் என்ன கொழந்தைங்களுடைய ஃபிரி டைமிங் ஓடுச்சு ஆ கொஞ்ச நேரோ இந்த மாரி ஆ வே வீட்ல வேல பாக்குறது போகல வீட்லதா இருந்தாங்க அதனாலதா இன்னைக் அதும் இவங்களு அவங்களு சேந்துகிட்டு சண்ட இவன் என்ன எடுத்து கைல பொருள் வச்சிருக்காலோ அத சின்னவ கேட்டு ஒரே அடோ புடிக்கிறா
இன்னிக்கி என்ன கரெக்ட்டா லீவ் போட்டாங்க
ஆது அவளுக்கு லைட்டா வந்துட்டு கொப்பளம் கொப்பளமா புண்ணு மாதிரி கொஞ்ச நாள் வந்துச்சு இப்ப கொஞ்ச முகம் கிளியரா இருந்துச்சு வராம இருந்துச்சு நேத்து என்ன பண்ணே நா வந்துட்டு வெயில்ல கூட்டிட்டு போயிட்டே பாப்பாவ பத்துலா சரியான வெயிலு கொட எடுத்துட்டு போகாம வெயில்ல தா ரெண்டு பேரு போனோ என்னாலே தாங்க முடில அந்த வெயிலு அவளுக்கு அந்த வெயில்ல போ அந்தப் போனதா என்னன்னு தெரில அன்னிக்கி நைட்டு பாத்தா காலைல எந்துருச்சோல பாத்தா குட்டி குட்டி குட்டியா கண்ணு கிட்ட மூக்குக்கிட்டெல்லா குட்டிட்டியா பரு மாரி வர ஆரம்பிச்சு அது அப்டியே பெருசாயிரும் அப்டியே அந்த பழுத்து உள்ள அந்த சீல் வடிஞ்சிருனு சொல்லுவோல அந்த மாரி சல வச்சல் சலவெளில எடுக்கணு அந்த மாரி வந்துரும் ஆயில்மெண்ட் போட்டு அத வெளில எடுக்கணு ரொம்ப கஷ்டப்படுவா அது லைட் லைட்டா வரு தா அது சொன்ன அந்த மாரி மறுபடியு வருது அந்த டைம்ல வந்து இனிப்பு அதிகமா சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவே ஏனா சாக்லேட்ஸு சாப்ட்டனா இன்னு அதிகமா அது வெடிக்கு மாம்பழம் சாக்லேட் எல்லா ஹீட் அதனால அதெல்லா சாப்ட கூடாது சொல்லுவே அப்ப இந்த மாரி புண்ணு வந்து சாப்டாதுன்னு ஒரு வார்த்த தா சொன்ன பின்ன எனக்குதா புண்ணு இருக்குலமா நா எப்டிமா ஸ்கூல் போவே அப்டின்னுட்டு இதோட சாக்கா வச்சு ட்டு குளிக்க கூட்டிட் போயிட்டே
போய்ட்டன்
குளிக்க வச்சுட்டு இருக்கே குளிக்க வைக்கில ஒரே அழுக அப்பறோ அவங்க அத்தம்மா சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அவ ஸ்கூல்லா ஒன்னு போவோனா இருந்துட்டு போட்டு அப்டின்ட்டாங்க அவ்ளோதா நம்ம அதுக்கு மேல நம்ம பேச்சி எடுபடாதே
ஆஹா அது சரிதா அவங்க சொன்னா அதுக் அப்பீலே இல்லயே
ஆமா
ஓகே ஓகே சிஸ்டர் இன்னைக் அப்போ மீன் கொழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு பசங்களுக்கு என்ன வச்சீங்க
பசங்கக்கதா அவளுக்கு முட்ட இருந்தா போது ஸ்கூல்ல முட்ட சாப்ட்டு பழகிட்டால இந்த பால்வாடில ம் அதனால அவளுக் முட்ட இருந்தா போது அ இப்போ முன்னாடி தயிரே சாப்பிடவே மாட்டாவா பொறந்தலேருந்து அவளுக் தயிரே குடுக்கல இப்ப தா தயிர் சாப்ட ஆரம்பிச் புடிச்ச தயிர் சாப்ட்றா ஸோ தயிர் வந்து ரொம்ப நல்லது எ வெயிட் போடு கொஞ்ச பாப்பா கொஞ்சமாது கொஞ்ச நல்லா வருவா நா இப்ப தயிர் குடுக்க ஆரம்பிச்ட்டே நானே ஊத்தி வச்சு பால்ல அதனால அத குடுக்குறது ஓகே சிஸ்டர் சேர் பாருங்க
ஓகே சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் கண்டிப்பா
ம் பாய் ம் கட் பண்ணிக்கோ